ஹலோ ஆய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இப்பதா இன்னைக்கி வேலைக்கு பேயிட்டு வற கொஞ்சொ ட டயர்ட் ஆயிட்ச்சா கொஞ்சொ ஓ டைம் வேற லேட்டா தா வந்தே ஆஃபீஸ்ல வேற கொஞ்சோ ஒர்க்ப்ரஷர் ஒர்க்ப்ரஷர் வேற அதிகமா அதா அது இல்லாம இன்னைக்கி நா இது கால் பண்ணா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வேல கேட்ருந்தாங்க நீங்க டிசைனிங் ஃபீல்டு தான சொல்லியிருந்தீங்க முன்னாடி
ஆ ஆமா
ஆ அதா அதுக்கு கேக்கலான் தா கால் பண்ணியிருந்தே நானு ஆ எப்டி ஈஸியா அவுங்க வந்து அவுங்களுமே ஆ பி எஸ் சி ஃபாஷன்டெக்னாலஜியா ஃபாஷன்டிசைனிங்கா நீங்க என்னா கோர்ஸ் படிச்சீங்க
நா காஸ்ட்யூம் டிசைன்
ஓ காஸ்டயூம் டிசைனிங்கா அவுங்க வந்து பி எஸ் சி ஃபேஷன் டெக்னாலஜின் இருக்குல்ல அதுல அந்த பொட்டிக் கிக்கிங்ல்லா படிப்பாங்கள அங்கதா போய் இன்டன் பண்ணாங்களாமா
ஓகே ஆ உங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேளுங்க டிசைனிங் ஃபீல்ட்ல வந்து நறையாருக்கு அதுல வந்து அவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது மெயினா எடுத்து படிச்சாங்ன்னா அவுங்களுக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கூ படிக்கறக்கு
ஓ அப்டியா அதா அவுங்க வந்து என்னா சொன்னாங்கன்னா நா பொட்டிக்லதா இன்டன் பண்ணே அது இல்லாம அவுங்களுக்கு வந்து அங்க இன்டன் பண்ணனால இன்ட்ரெஸ்ட் வந்து எப்டி இருக்குன் பாத்தீங்கன்னா இந்த வெட்டிங்க்கு இந்த கிறிஸ்டின் வெட்டிங்ஸ்ல்லாம் பாத்தீங்ன்னா இந்த ஒயிட் ஃப்ராக் ஆ இல்ல அந்த அது பேரு ஃப்ராக்கா கவுனான் தெர்லையே அதா அது அப்பறோ இந்த மோஸ்லி இந்த எப்டி சொல்றது ஆ அந்த இதெல்லா இருக்குல்ல அந்த ரிசப்ஷன்லல்லா லெகங்கான்னு எதோ சொல்லுவாங்கல்ல அது அப்றோ இந்த முஸ்லீம் கல்யாணத் துலனா அவுங்க அவுங்க நறையா டிசைன் டிசைன்ஸா போடுவாங்கல்ல அந்த மாரி பண்றதுல அவுங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு அப்பற இந்த ஆரி ஒர்க் பண்றதுலல்லா அந்த மாரி எதான் ஒரு ஃபீல்டுல இன்டன் பண்ணிருக்காங்க அது பணம் ஆ அது மாதிரி தெரிஞ்சவுங்க ஆள் எதுவு இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சா கொஞ்சோ எதாச்சு கேட்டு எதாச்சு ஐடியா சொல்லுங்க அப்டின்ற மாரி சொல்லிருந்தாங்க செரி அதா அப்பதா உங்க ஞாபகம் வந்ச்சி சேரி நா நீக்கு சாயந்தரொ ஆபிஸ் முடிச்சுட்டு நா வீட்டுக்கு போயிட்டு பேஸ்ட்டு உங்களுக்கு நா கூப்பர்ன்னா அவுங்கள்ட்ட சொல்லிருந்தே
அவுங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ட்டாங்களா
ஆ இந்த வருஷந்தா முடிச்சாங்களாமா தேர்ட் இயரு ஆ ஒரு இன்னூ காலேஜ்ல கடைசி ஒரே ஒரு பேப்பர் மட்டு பறிச்ச இருக்குனாங்க
ஓகே ஓகே அவுங்க இப்ப இருந்து ட்ரை பண்ண சொன்னா கண்டிப்பா கெடைக்கூ ஏன்னா டிசைனிங் ஃபீல்டு நம்ம உள்ளுக்குள்ள போய்ட்டாலே எதோ ஒரு அ நார்மலா இந்த மாரி டிசைன் பண்றது மட்டு வராது நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து டிசைன் பண்றது அப்பறொ இன்னொ ந நறைய ப்ரோ கிரியேட் ஆப்பு இந்த மாரி நறைய இருக்கு அதனால வந்து எப்பிடியாவ்து எதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ள நம்ம போயிட்லா ஆனா அவங்களுக்கு வந்து எதுல இன்ட்ரெஸ்ட்டு அப்டின்ட்டு நம்ம பார்க்கணும் இப்ப வந்து நா முடிச்ச உடனே எனக்கு ஜுவல் ரிஇன்டஸ்டிரி வந்து எனக்கு கிடைச்சது அதுவும் டிசைனிங் தான் ஆ அதில ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு நம்ம வந்து கையிலேயே வரையற மாதிரி இருக்கு இன்னொன்னு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம டிசைன் பண்ற மாரியு இருக்கு அதனால வந்து அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் நம்ம பா்த்தோம்னா அதுக்கேத்த மாரி அவுங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நா பண்ணது வந்து ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில வந்து ஆ இப்போ ஒரு கிராம் அப்டின்னு குடுத்துருவாங்க அந்த ஒரு கிராமக்குள்ள வந்து ஏ டிசைன் இப்போ குழந்தைங்களுக்கு உண்டான ஆ டிசைன்ஸ் இந்த மாரிலாம் கேட்பாங்க அப்ப அதுக்கு ஏத்த மாரி பண்றப்ப கொஞ்சம் நம்ம லாஜிக்கா நம்ம யோசிச்சு பண்ற மாரி இருக்கும் கொஞ்சம் மேக்ஸ் அ தெரி தெரிஞ்சுக்கணும் அப்போ அவுங்க மேக்ஸ்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா அந்த பொண்ணுக்கு
அவுங்க மேக்ஸ் அவ்ளோக்கா சொல்லல எனக்கு தெரிஞ்சு எப்டி எனக்கு தெரியல அதெல்லா நா அவங்கள்ட வேணா நாளைக்கு ஆபீஸ் போறப்பாங்கன்னா அந்த அண்ணாட்ட சொல்லி கேட்டு வேணா நான் உங்க கிட்ட சொல்றேன் மேக்ஸ் எல்ல நல்ல படிப்பாங்களா இல்லயான்னுட்‌‌‌டு எனக்கு இவ்ளோ டீடெய்ல்லாம் எனக்கு தெர்ல தெரிஞ்சிருந்தா நானே கேட்டுந்திரு நானு அப்பறம் ஏதோ போர்ட்ப போலியோலாம் வச்சிருக்கன்ற மாரி தான் சொல்லிருந்தாங்க ட்ட காலேஜ்ல ஏதோ ஆ கடைசி செமஸ்டரில் பண்ணதான் ஏதோ சொல்லியிருந்தாங்க அவுங்க இன்டர்ன் வேற ஏதோ கம்பெனிக்கு போய் கேட்டுருந்தாங்களாமா
ஆ ஆமா
அதெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லி அதனால அது ஏதோ வச்சிருந்தேன் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட மத்தபடி எனக்கு அவுங்க படிக்கிறதுல மேக்ஸ் எப்டி படிக்கிறாங்க எனக் தெரில நாளைக்கு வேணா அந்த அண்ணா வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவுங்க எப்டி படிப்பாங்க அவுங்களுக்கு அதுல நல்லா படிப்பாங்களா மேக்ஸ் எப்டி நல்லா வருமா அப்ப நான் வேணா கேட்டுட்டு உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் நான் நாளைக்கு
சூ வர மாரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஜுவல்லரி டிசைனிங் நம்ம பாக்கலாம் அப்டி இல்லைன்னா காஸ்ட்டியூம் இப்ப பொட்டிக்ல வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல அதுனால எப்படியு உவங்களுக்கு கொஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அத வச்சு கூட நம்ம பார்க்கலாம் பொட்டிகல வந்து இப்போ ஆ நீங்க சொன்ன மாரி இப்ப வெட்டிங்கெல்லாம் லெஹங்கா டிசைன் பண்ணுறது வெட்டிங் ஃப்ராக் பண்றது அப்பறோ ஆரி ப்ளவுஸ் அதுக்குமே வந்து நம்ம டிசைன் பண்ற மாரி அதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் நறையா ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு மேக்ஸ் வர மாரி இருந்துச்சுனா இந்த ஃபீல்டு போகலாம் ஏன்னா இதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இதுதான் பொட்டிக்க விட நல்லதுதான் அவுங்களுக்கு வரல அப்டிங்கறப்ப அப்ப நம்ம அது அ அந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில நம்ம பண்ணலாம் அது தப்பாயிடும் அதனால நம்ம பொட்டிக்குலயும் நம்ம வந்து ட்ரை பண்ற மாரி பாக்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பொட்டிக் இருக்கு அவங்க காலேஜ்ல போர்ட்ஃபோலியோ பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க அந்த போர்ட்ஃபோலியோ எடுத்துக்க சொல்லுங்க அப்றோ பொட்டிக் ட்ல வேல செஞ்சப்போ அந்த சர்டிவிகேட் ஏதாவது குடுத்துருக்காங்களானு பாருங்க அப்பறோ எப் படியு அவுங்க வீட்ல எதா ட்ரை பண்ணிருப்பாங்க காஸ்டியூம்ஸில ஏதாச்சி டிசைன் பண்ணி
ஆமா ஆமா சொன்னாங்க இந்த மாரி அவுங்க வீட்ல வேற அந்த அண்ணா வீட்லேயே சொல்லியிருந்தாங்க அவுங்க தங்கச்சிக்கி அந்த ரெண்டு கை கொழந்தைங்களா இருக்குதுங்களாமா அவுங்களுக்குல்லா ஏதோ சின்ன சின்னதா வீட்லயே தைச்சி குடுத்ததா சொன்னாங்க சும்மா சின்னோண்டு பனியனு ட்ரௌசரு அந்த மாரி
ஓ ஓகே ஓகே அப்டின்னா அதா அவுங்க டிசைன் பண்ண ஹேண்ட் ஸ்கெட்சிங்கா பண்ணியிருப்பாங்கல்ல அது ஆ அந்த மாரி கொஞ்சோ ஐடியாஸ் இன்னோ கொஞ்ச டைம் இருக்கு ஏன்னா காலேஜ் இன்னு முடியலல லாஸ்ட்டு செமஸ்டர்தான
ம் ஆமா இன்னு ஒரே ஒரு பரிட்சதா இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க
ஓ அப்படிங்களா சேரி ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம அ ஒரு டென் டேஸ் டென் டூ ஃபிப்டின் டேஸ் எடுத்துக்க சொல்லுங்க ஒரு நாளைக்கி ஒரு டிசைன் அப்டின்னு சொல்ட்டு நீங்க ரெண்டுமே பண்ண சொல்லுங்க ஒரு காஸ்டியும்லயிமே ஒரு நாளைக்கு ஒரு காஸ்ட் யும் அவுங்களே டிசைன் பண்ண சொல்லுங்க ஜுவல்லரியு அதே மாரி அதுக்கு ஏத்த மாரி சைடுல வந்து அதுக்கு ஏத்தா மாரியே அவுங்கள ஹேண்ட் ஸ்கெங்சிங்காவே வரஞ்சி இது வந்து த காலேஜ் போர்ட்ஃபோலியோ இல்லாம தனியா ஒரு போர்ட்ஃபோலியோ மாரி அவுங்க வெச்சிக்க சொல்லுங்க அப்போ நம்ப ஈஸியா இருக்கு நம்ம இந்த மாரி இவ்ளோ நாலேஜ் இருக்கு எனக்கு இது பண்ண தெரியு அப்டின்னு சொல்ட்டு இப்ப நம்ம குடுத்து அவுங்க அந்த ஒர்க் பாத்தாங்கன்னா அவுங்க ந நம்பி குடுப்பாங்கல்ல அதனால கொஞ்சோ ஈஸியா இருக்கு நீங்க இது மட்டு சொல்லுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சினா என்னோட நம்பர் வேணா ஷேர் பண்ணிவிடுங்க அந்த பொண்ண வந்து ஏன்ட்ட பேச சொல்லுங்க நா வேணா கைட் பண்ற அந்த
சேரி ஓகே ஓகே இப்ப நீங்க கரண்ட்டா வேல பாத்துட்டு இருக்க எடத்துல எதுவு ஆ சேர முடியுமா ஆள் எதுவு சேக்கறாங்களா எதுவு அப்டி எதுவு உங்களுக்கு இருந்தா சொல்றீங்களா நா அவங்கள்ட்ட வேணா போய் சொல்ற நானு அப்டி சேத்தா உங்களுக் கு ஏதாவது போனஸ் எதுவு கடைக்கும்ல அந்த மாரி ஆள் சேத்து வுட்டா உங்க ஆபீஸ்ல எதுவு எட எதும் காலியா இருக்கா அந்த மாரி வேலைக்கு செய்ற மாரி
ஆ என்னோட ஆஃபீஸ் வந்தா பண்ணிக்கலா ஃப்ரெஷ்ஷர் வந்து எல்லாத்தையு எடுத்துட்டுதா இருக்காங்க அதா நா சொன்ன மாரிதா அவுங்களுக்கு வந்து கொஞ்சோ மேக்ஸ் நாலேஜ் இருந்துச்சின்னா அவுங்க அது பிக்கப் பண்ணிக்கறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லாட்டி ஸ்டார்ட்டிங் வந்த ஒன்னே அவுங்களுக்கு அது கொஞ்சோ கஷ்டமா இருக்க மாரி இருக்கு அ அவுங்க ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணா கூட அவ்ளோக்கு பிரச்சன இருக்காது இப்போ சாஃப்ட்வேர்ல பண்ற மாரி இருந்தா கொஞ்சோ கஷ்டமாயிடு ஏன்னா அ ஒரு ட்ரைனிங் ஒரு த்ரீ மந்த்ஸ் குடு க்கறதே பெரிய விஷயந்தா எங்க ஆஃபீஸ்ல அதுக்குள்ள பிக்கப் பண்ணணு நெனைப்பாங்க அதனால ஃபாஸ்ட் லேர்னிங்தானா லேர்னர்தான அவுங்க
அது அதா சொன்னல எனக்கு அவுங்களோட படிப்பு பத்தில்லா எனக்கு அவ எதோ தெரில எனக்கு அது தெரிஞ்சிருந்தா தா நா உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிந்திருப்பல்ல அவுங்க மேக்ஸ் எந்த லெவலுக்கு படிப்பாங்க அப்டின்டனு எனக்கு அது தெரியாதனால தான நா கேட்டு சொல்ற அப்டின்ன எனக்கு செரி நா டோட்டலாவே நா அவுங்கள்ட்ட கேக்குற நீங்க எப் ப்டி வேகமா கத்துக்குவீங்ளா இல்ல மெதுவா கத்துக்குவீங்ளா நல்லா படிக்கிற ஆளா இல்ல மேக்ஸ் நல்லா படிப்பீங்ளா படிக்க மாட்டீங்ளா இல்லாட்டிடேயு நா அவுங்கள்ட்ட நாளைக்கு அவங்க அண்ணன்ட்ட ஆஃபீஸ்ட போய் கேட்டுட்டு உங்குளுக்கு நா என்னான் சாயந்தரோ திருப்பி நா உங்குளுக்கு கூப்ட்டு நா சொல்றேன் நானு
சரி ஓகே கண்டிப்பா சொல்லுங்க என்னோட ஆஃபீஸ் வர்றதுல ஒன்னு பிரச்சன இல்ல நா கூட அவங்கள கைட் பண்ணிப்பே என்ன சாஃப்ட்வேர் வந்து எனக்கு தெரியாது நா ஹேண்ட் ஸ்கெச்சிங் பண்ணிட்ருக்கனால இப்போ எனக்கு கீழ எதாச்சு அ என்ன கைட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நா பாத்துக்குறே அப்டி இல்ல ஹேண்ட் ஸ்கெச்சிங் வேணா இப்போ சாஃப்ட்வேர்க்கு தா வில்லிங் இருக்கு அப்டின்னாங்கன்னா ஏன் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட நா அவங்கள பத்தி சொல்லி கைட் பண்ண சொல்லிக்கிறே ஆனா என்னென்னா சொல்லித்தரது வந்து நல்லா அவங்க நல்லா புரிஞ்சுட்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தா ஆ ஒரு டைம் வேணா வந்து ஆஃபீஸ்சு அப்றோ என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க யா ஆஃபீஸ் என்வ்ராயிமெண்ட்லா கொஞ்சோ பாத்துக்குட்டாங்கன்னா அவுங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு அவங்களோட லாஸ்ட் எக்ஸாம் இப்போதைக்கு அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க அதுல அப்றோ முடிச்சுட்டு வர சொல்லுங்க அப்றோ பாத்துக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல ஆ ஆஃப் ஆஃபிஸ்ல வேலல்லா இருக்கு என்னென்ன
அப்போ ஓகே இது அ எவ்ளோ சம்பளன் தெரிஞ்சுக்குலாமா எவ்ளோ ஸ்டார்டிங் எவ்ளோ குடுப்பாங்க மொதல அப்டின்ட்டுனு
ஸ்டார்ட்டிங் இப்ப முடிச்ச ஒடனே வந்துருக்குனால ட்ரைனிங்கே அவுங்களே குடுக்கறனால எனக்கு தெரிஞ்சி ஒரு டுவெல் டூ டுவெல் டென் டூ டுவெல்குள்ள நம்ம எதிர்பாக்லா ஏனா அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க ஏனா எதாச்சு கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா நம்ம அத வச்சு கேக்லா இப்ப முடிச்ச ஒடனே அவுங்க பொட்டிக் அந்த மாரி தான பண்ணிருக்காங்க இது ஜுவல்ரி இண்டஸ்ட்ரினால டோட்டலா அப்டே வேற மாரி ஆகுது அதனால ஆ அவ்ளோதா எதிர்பாக்க முடியு அந்த த்ரீ மந்த்சுக்கு ஆ சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் நாங்க பண்ணுறப்போ அப்டிதா குடுத்தாங்க அந்த சிக்ஸ் மந்த் ட்ரைனிங்ல வந்து என் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெல் வாங்கலா கண்டிப்பா வாங்கலா அதுக்கப்றோ ஆ சிக்ஸ் மந்த்துக்கு அப்றோ ஒரு டைம் வந்து சம்பளோ ஏத்துவாங்க அப்பறோ வர்ஷோ வர்ஷோ வந்து ஏத்திருவாங்க
செரி ஓகே நா அவுங்ககிட்ட எல்லாத்தையு சொல்றே இங்க எங்க கோவில்புத்தூர் தான நீங்க சொல்ற எடோ
ஆ ஆமா அங்கதா
செரி ஓகே நா அப்ப அவுங்ககிட்ட சொல்றே அவுங்க கடைசி பரிச்ச என்னைக்குனு எனக்கு தெரில அந்த டேட் நா மட்டு கேட்டுட்டு அதுக்கப்றோ அவுங்கள்ட்ட அத சொல்றே நீங்க அதுக்கப்றோ எப்போ உங்க ஆஃபீஸ்ல வர சொல்றாங்கனு சொல்லுங்க அந்த டேட்டல நா சொல்றே வரப்போ போர்ட் ஃபோலியோவு அப்றோ நீங்க சொன்ன மாரி ஆ டெய்லியு ஒரு டிசைன் பண்ண சொல்றே ஒரு காஸ்டியூமு ஒரு ஜுவல்லரி அது பண்ண சொல்ட்டு அப்றோ கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு அப்பறோ அவங்க மேக்ஸ் எப்படி அவங்களோட எந்த லெவல்ல படிப்பாங்க அப்டின்றத நா கேட்டுட்டு உங்களுக்கு நா சொல்ற நானு அதுக்கப்றோ நீங்க என்னன்னு பாத்துட்டு உங்க ஆபீஸ்ல என்னன்னு சொல்ட்டு என்ட்ட சொல்லுங்க அத நா மொள்ள போய் சொல்லிற அப்பறோ நீங்க போன் நம்பர் கொடுத்தர நீங்க ரெண்டு பேரு பேசிக்கோங்க நா நாளைக்கு ஆஃபீஸ்ல பேசிட்டு இந்த விஷயங்கள்ல்லா கேட்டு உங்களுக்கு நாளைக்கு சாய்ந்தரோ நா கால் பண்ற உங்களுக்கு
ஓகே கண்டிப்பா பண்ணுங்க ம் ஓகே
சேரி நா கூப்பற உங்களுக்கு நாளைக்கு சாய்ந்தரோ ஆ ஓகேவா பாத்துக்கங்க ஆ சரி ஓகே